சொல்லுங்கக்கா
என்ன பண்ற
சும்மாதாக்கா இருக்கே
வீடு ஃபுல்லா துணியா வச்சிருக்கறேன்டா
சரி நா வரவா
அதுக்குதான் போன் அடிச்சே பிரீ இருந்தா வந்தின்னா கொஞ்சம் மடிச்சு குடுத்தீன்னா நான் ஏது அடிச்சு அடிக்கிடுவ
சரி வரே வறே
எத்தனவாட்டி அடுக்குனாலு இந்த பசங்களிட்ட என்னொல முடியலமா
என்னா அவனுங்க ஒரு துணி எடுத்தாலே இழுது போட்டுர்றாளுங்க எல்லாத்தையும்
ஆமா வீட்ல நாலு குட்டிசு இருந்தா என்ன பண்றது
ஆ பசங்க ஸ்கூல் போற வேகத்துல அதுக்கானும் இதுக்கானம் அங்க வச்சே இங்க வச்சே அப்படி இப்படின்னு எடுக்குதுங்க எடுத்து எடுத்துல வைக்க மாட்டதுங்க
நம்மளே இருக்க இடத்துல வைக்க மாட்டே
பாருப்போ இப்ப டைட்ஸ் இல்ல அது இல்லன்றானுங்க ம் ஊர்பட்ட டைட்ஸ் வச்சிருக்கானுங்க
வேனாதான் எல்லா இடத்துலயும் கட்டைப்பயக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம் நம்ம
பேகுக்குள்ள இதுக்குள்ள எல்லாத்த போட்டு செல்ஃப் ல பட்டு துணி இருக்கு அது இல்லாம இங்க ஒரு நாற்பது பை இருக்குது எல்லாம் எடுத்தா எது எதையோ எடத்து ஊத்து வச்சிருக்கானுங்க
ஆ
அன் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டே
ஆ
தூக்கி கீழ போட்டதும் மயக்கமா வருது
அய்யோ அந்த கீழ போட்டத பார்த்தாலே மயக்கமா வருமே எப்ப இத முடிக்கறதுன்னு
ம் நான் அந்த ஒரு இதுல இருந்து ஒரு ஆர்டரு பண்ணே ஒரு நாலு பை மாரி
எதுலக்கா
இதோ இந்த ஆன்லைன்ல
ஆ
அதுல ஒரு ஜிப்பு போட்ட மாதிரி ஒரு நாலு பை வருது
ம்
கட்டைப்பை வச்சா அசிங்கமா இருக்கு
ஆமா அந்த பை வச்சிருந்தாலும் தெரியாது பைய் இருக்கும்
ஆமா வீடே சின்ன வீடா
மா
அதனால எடமே பத்த மாட்டது இந்த வீட்ல ஒரு ரெண்டு பேரு வா ரெண்டு மூணு பேர் நாலு பேர் இருக்கலா அழகா இந்த வீட்லயே எட்டு பேரு இருந்தா எப்படி சொந்த வீடுன்றதுனால காலி
அவுங் அப்படியே இருந்து பழகியும் போயிடுச்சு நமக்கு
போயிடுச்சு ம் பெ பெருசா நம்ம இருந்தோ தெர்ல இப்ப ஆளுக்கு ரெண் ரெண்டு பசங்க வரேல அதுங்க துணி அதுங்க வீட்டுக்கு போட்ற துணி அதுங்க ஸ்கூலுக்கு போட்ற துணி ஃபங்க்ஷன்க்கு போட்ற துணி அந்த மாரி இருக்கு அம்மா வீட்ல பா தி இங்க வீட்ல பாதி இங்க பேண்ட்டு இருக்கு அங்க சட்ட இருக்கு இங்க சட்ட இருந்தா அங்க பேண்ட்டு இருக்குது அங்க இருந்து வரும்போது அவசரமா வரோமா
இங்க என்ன கெடைக்குதோ அத எடுத்து போட்டு வரது
தி என்னா பண்ணுவா திடிர்னு செட்டா போட்டுட்ருப்போ வீட்டல ஏதா தண்ணி கிண்ணி ஊத்திருப்பா வேற ஏதாவது பேண்ட்டு போட்ருப்போ அப்படியே இங்க வரோமா அது இந்த சட்ட பேண்ட்டு இங்க விழுந்து போது மாறி மாறி அப்புறம் வீடு ஃபுல்லா உக்காந்து தேடிக்கிட்டு இருப்ப ஐயோ சட்டைய காணமே பேண்ட்ட காணமேன்னு
ம்
இது மாரியே தா போது தொ புதுசா இப்ப வாங்கனது
ஆ
ஓ ஆன்லைன்ல நல்லா அ ஃபேஷனா வாங்கனது அது ஒரு மூணு டாப்ஸ்யுமே காணோ
நின்னு போச்சு
அதுதா இப்ப எங் என்னோட அன்னைக்கு ஒரு நாள் அந்த கருப்பு பணியன் இங்கதா இருந்த மாரி பாத்தே
ஆ
எமே உயர் எல்லாத்தையு ஏறுத்து ஏற கட்னது கடைசல மூணு டாப்ஸுக்கு மூணு இங்மே காணு எங்க மாமியார் எப்பையாது ஏதாது உம் மிஸ்மாட்சு பண்ணி போட்டு போயிடுவாங்க
ஆ
ஒரு மிஸ் மேட்ச் பண்ணி போட்டு வுட்டுருவோ இப்படி ஆள்ளாளுக்கு எடுத் மிஸ் மேட்ச பண்ண அப்புறம் துணி எங்க தறக்கறது
எல்லா மிஸ் மேட்ச் தா கடக்கு
ம் அதா கடுப்பா இருக்கு இல்ல அவுருக்கு தெரிஞ்சதுல்ல கத்து கத்துன்னு கத்துவாரு ஒரு பொறுப்பா இருக்க மாட்றீங்க
ம் நல்லா இருக்கு
உம்
அந்த மாரி நீ ஆன்லைன்ல சூப்பர் சூப்பரா டிரஸ்கலெக்ஷன் எல்லா வருதுக்கா
நாம இல்ல அவரு தா ஆர்டுரு போட்டாரு
ஆ மாமா
ஆ ஏ பாப்பாவோட பொறந்த நாளைக்கு என் கூட வேல செய்றவங்க மூணாவது பர்த்டே அன்னைக்கு வாங்கிட்டு வந்தா
ம்
ட்ரெஸ் பாக்க நல்லா இருந்துச்சு
ஆ
அப்பதா சொன்னா நீ வந்து நீ போயிட்டு ஆயரூபா ரெண்டாயிரூபான் போட்டு அவளுக்கு எடுக்காத முன்னூறு ரூபா நானூறு ரூபான் விக்கும் நீ வந்து ட்ரெண்டி கலெக்ஷன்சாவு போட்டுக்லா கொஞ்ச நாளைக்கு இதுவா இருக்கு அப்டின்னு சொன்னா
ம்
அப்ப மாமாட்ட சொன்னே அப்போ ஒரு இது பண்ணி போட்டுட்ருக்காரு
ஆமா
ஆனா போட்றப்போ நல்லா ட்ரெண்டியா சூப்பரா இருக்கும்
ஆ
லைஃப் வருமான் கேட்டா அது கொஞ்சம் தான் சொல்ல முடியும்
ஆன்லைன்ல ஆனா போட்டா ஒரு நாலஞ்சு வாட்டி போடலாம்கா நல்லாவே
அவ்வளோதான்
ஆஹ் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏன்னா இந்த வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாமே வேணா அதுல போட்டு க்கலாம் அந்த டீஷர்ட்ட் அந்த ட்ரௌசர் எல்லாமே நல்லாதான் இருக்கு
உஹம் உஹம்
அந்த மாதிரி வெள்ளில போட்டு போறதுக்குமே வந்து ஃபங்க்ஷனுக்கு ஒருவட்டி போட்டா பனுக்கு திரும் ரிபீட் பண்றதுக்கு லேட் ஆக அந்த மாதிரி டிரஸ் குட நம்ம அதுல வாங்கிக்கலாம் நல்லாதான் இருக்கு
ஓஹோ
நறைய வரும் நான் உங்களுக்கு அமுச்சு விடுறேன்
நீங்க பாருங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
நீ ஆன்லைன்ல வாங்குவியா
ஆஹ ஆன்லைன்ல வாங்கலக்கா நான் நேர்ல வருறது கடையில தான் வாங்குவேன் அங்க பாப்பா சைஸுக்கு இருக்காது
ஆஹ்
இல்ல இல்ல நிறைய பேர் கூட இருக்கவங்களே நிறையா பேரு அவங்கவுங்க பசங்களுக்கு எல்லாம் வாங்கிருக்காங்களாம்
அவங்களோட வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அத வந்து ஷேர் பண்ண சொல்லு
ஆஹ் நான் சொல்றேன் ஏன்னா அவங்க வந்து வாங்குவாங்க அதுனால எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆன்லைன்ல தான் வாங்கின என்ன டிரஸ் கேட்டாலும் ஆன்லைன்ல தான் வாங்கின ஆன்லைன்லதான் வாங்கினேன்னு வாாங்க
உஹம்
அதனால எல்லாமே நல்லாதான் இருக்கும்
உம் மேபி அவங்க வாங்கும்போது நல்லா இருக்கும் நம்ம ஏதாவது வாங்கலாம்னு போனா சா இந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரிிலாம் நிறைய பேேக்கு அது கூட இருக்கும் நம்ம பாத்து ஒழுங்கான் வாங்கணும் ஹலோ